ஹலோ
ஆ வணக்கங்க
பண்றீங்க
ஒன்னும் பண்ணலங்க பசங்களை தூங்க வச்சுட்டு இருக்கறேங்க
சரி சரிங்க சாப் சாப்டாச்சுங்களா
ஆ சாப்ட்டாச்சுங்க நீங்கங்க
ஆ நானும் முடிஞ்சுட்டுங்க
ம்
சும்மாதான் அப்படியே படுத்துட்டு இருக்கங்க வாக்கின் ஒரு வாக்கிங் போகலான்னு பார்க்குறேன் என்னால் போக முடியல டைமே இல்லை
ஆ ஆ ஆ
சரி உடம்பே போ முடி முடியாம ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு கொஞ்சம் நடந்தாதான் நைட்ல நல்லா தூக்கம் வருது தே இல்லன்னா தூங்க முடியல
ஆ உண்மதாங்க உண்மதாங்க
நீங்க போவீங்களா வாக்கீங்கல்லா
ஆங்க நா வந்து கீழ அதாவது அ வாக்கிங் அ நடப்ப நடைப்பயம் நடப்பயணம்னா இப்போ பிள்ளைங்க வந்து நால்ரைக்கு வராங்க இல்லைங்களா
ஆ
கீழ வீட்டுக்கிட்ட வரமாட்டாங்கங்க அந்த ஸ்ட்ரீட் கொஞ்சம் தள்ளி வருவாங்கங்க
ஒ
அ நால் அஞ்சு நால் பத்துக் போயிட்டு அந்த அந் தெருவுலயே வந்து நடந்துட்டே இருப்ப
ஓ
அ வண்டி வர வரையும் நடப்பேன் அப்புறம் வந்துருவாங்க அப்புறம் பசங்க தூங்ன ஒனே நாங்க மொட்ட மாடிலே மேல இது எடம் இருக்குங்க போத்தி எடம் இருக்கு
ம்
அதுல கொஞ்சோ தூரம் நடப்பங்க
இப்போ வீடு பக்கத்துல வந்து பசங்களுக்கு விளையாட கிரௌண்ட் மாரி ஏதாவ்து இருக்குங்களா
அ கொ கொஞ்சோ தூரம் போனுங்க பக்கத்துல இல்லங்க இப்ப நாங்க பச பசங்க விளையாடுறாங்கன்னா எங்க தே எங்க வீதியிலயே விளையாடுவாங்கங்க
செரி செரி
ம் ஆமாங்க
ஏனா இந்த பக்கம்லா எங்க ஊர் பக்கம்லா நறைய கிரௌண்டுங்க இருக்கு அங்கங்க பசங்களுக்கு நறைய இப்ப உள்ள போனா எப்படி ஒரு ஐநூறு பேராது இரு
இருப்பாங்க ஆமா ஆமாங்க
இந்த பக்கம்லாம் இருக்கா அதனால தா கேட்டன் பசங்க இல்லன்னா பசங்களுக்கு கஷ்டமாயிடும்
எ ஆமா இருக்குங்க ஆனா அது கொஞ்சோ தூரோ போணும் வேற வீதிக் போனுங்க இப்ப எங்க வீதியில பா த்தீங்கன்னா கொஞ்சோ பெரிய பசங்க கிரிக்கெட் விளையாடுவாங்கங்க ஒரு குறிப்பிட்ட எடத் துல அவுங்க விளையாடுவாங்கங்க அதுக்கு நடுவுல் இந்த பசங்க சைக்கிள் ஓட்டிட்டு பால் விளையாடிட்டு பந்து விளையாடுறது மட்டப்பந் து அந்த மாரி விளையாடிட்டு ஓடிட்டு ஆடிட்டு இருப்பாங்கங்க
செரி செரி
இல்லன்னா அந்த பசங்கள கூட்டிட்டு அப்படியே அந்த வீதி தி முழுக்க அப்டியே ஒரு ஒரு தடவ வருவோங்க அதே வாக்கிங் மாறிங்க
செரி செரி இப்ப கோயம்புத்தூர்ன்னா நீங்க மெயின் கோயம்புத்தூர் பக்கொம் எப்டி சொல்றது ஆ நெறைய சிட்டி சைடு மாரியா
ஆமாங்க சரவணப்பட்டினுங்க
சரி சரி
இப்போ நம்ப ஒ திருப்பத்தூர்லேருந்து ஜோலார்பெட் அளவுங்க
ஓ
இங்க நெறைய வந்து இந்த மென்பொருள் ஆமாங்க அதுதாங்க மென்பொருள் க வ நிறுவனங்கள்ல்லா நெ றைய இருக்குங்க
ஓ ம் இல்ல பையன வந்துட்டு காலேஜ் சேரும்போது எ பையன் சொல்லிட்டுருந்தா நா அங்கதாமா படிப்ப அப்படின் சொல்லிட் ட்டு பட் நா அங்க போறதுக்குள்ள சேலத் த்துல இந்த காலேஜுக்கு போனோ அங்க போய் பாக்கும்போது இதுவே செட் ஆயிடு செரி ஓகே அம்மா நா இங்கேயே சேந்துக்குற அப்படின்னு ஒரு இது சொல்லிட்டாங்க இல்லன்னா அது முடிச்சிருந்தா நா அந்த பக் கோந்தா வந்திருப்ப ஏன்னா நெறைய பேர் சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூர்ல வந்துட்டு நல்லாருக் கு நீங்க அங்க சேர்த்தாலே பசங்களோட லைஃப் வேற மாரி போயிடு ஆ நா அது நல்ல கேள்வி கேட்டுருக்க அது ஒரு ப்டி
நல்லா இருக்குங்க நல்ல மரியாதையான ஊருங்க
ஆ நீங்க இப்ப எவ்ளோ தூரங்க ட்ராவல் பண்ணுவீங்க இங்கருந் து போம்போது நீங்க அந்த ஊருக்கு எவ்ளோ நேரொ
ஒரு இப்ப எப்டிங்க திருப்பத்தூர் ஆசிரியர் நகரு
அப்டி இல்லப்பா இப்ப நீங்க உங்களோட சொந்த ஊர் இங்க திருப்பத்தூர்லந் து நீங்க அங்க போனுனா எவ்
ஆமாங்க அது வந்து வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நால்ரன்னா நால்ர மண்நேரொ ஆகுங்க இங்க இருந்து அ ஆமாங் ஆமாங்க இங்கருந்து திருப்பூர் ஒரு மண் நேரங்க
ஓ
திருப்பூர்லருந்து சேலோ ஒன் அர மண் நேரங்க சேலத் த்துலருந்து அ இல்லங்க திருப்பூரு கோயம்பத்தூர்லருந்து திருப்பூர் திருப்பூர்லருந்து ஈரோடு திருப்பூர் ஒரு மணி நேர ஈரோடு ஒரு ஒரு மண் நேர சேலம் ஒன்ற மண் நேரங்க அதுக்கப்புற அங்கருந்து திருப்பத்தூர் போக ஆயிரத் ஒரு மண் நேர ஒன்ற மண் நேர ட்டாயடுதுங்க
ஓஹோ
நான் இங்க மூணு மணி மூன்றைக்கு அந்த மாரி அ ரயில் நிலையத்தில இருந்தோன்னா நான் வரதுக்கு ஏழு ஏழ்ர ஆகுங்க ஜோலார்பட் ஜங்ஷனுக்கு
ஓஹோ
ஆமாங்க
சேரி சேரிங்க அது வரைக்கு பசங்கள கூட்டிட்டு வர கொஞ்ச கஷ்டமா இருக்குல இல்ல அமைதியா இருந்துடுறாங்களா
இருக்கவே மாட்டாங்கங்க கொஞ்ச நேர ஸ்நாக்ஸ் வாங்கி தருவங்க
ஓ
அப்புற கொஞ்ச நேர தூங்குவாங்கங்க அதுக்கப்புற கொஞ்ச நேர பொம்மை வேண் வேணு வண்டியில வர ஏதாச்சு பொம்ம பென்சிலு கீ செயினு ஏதாச்சு ஒன்னு கேப்பாங்க
ஓ பசங்க நறைய இருந்தாங்க
நம்ம எதா வாங்கி கொடுத்துட்டோனா அப்புற கொஞ்ச நேர வந்த ஊர் வந்துருங்க
எனக்கு ட்ரெயின்லலா போணும் ரொம்ப ஆச நா அதனாலதா நா ட்ரெயின் பத்தியே உங்க கிட்ட என்னடா இவங்க ட்ரெயின பத்தி எவ்ளோ நேர என்ன எது கேட்டுட்டுருக்காங்கனு நெனைக்காதீங்க எனக்கு ட்ரெயின்ல போனுன்னு ரொம்ப நாள் ஆச ரொம்ப நாள் ஆசன்னா அ சின்ன வயசுல வந்துட்டு அப்பா ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு
நல்ல விஷயங்க நல்லதுங்க
அப்பா எஸ்ஐயா இருந்தார் போலீஸ்ல அவருக்கு ரயில்வேல இருக்கிறதுனால நான் எங்களுக்கு ட்ரெயின் எல்லாம் ஃப்ரீ தான அஹ் அப்போ ஒரு நா காலேஜ் படிக்கிற வரைக்கும் நாங்க ட்ரெயின்ல போய்ட்டுருந்தோம் நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்போ நம்மளுக்கு அது போக முடியாது
ஆமாங்க ஆமா
அப்புறம் இந்த பக்கம் வந்து கல்யாணம் ஆகி வந்து த்து பின்னாடி இவர் அதிகமா டிரரெயின்லயே கூட்டிட்டு போ மாட்டாரு ஒன் இவருக்கு டிராவல்ஸ் வச்சிருக்கிறாருன்றதுனால இவர் என்ன பண்ணுவாரு ஒன்னு கார்லயோ இல்லனா நாங்க தனியா என்ன போனும்னா நான் பஸ்ல கூட போயிடுவே ஆனா ஒரு தூரமா டிரவல் பண்ண போகும்போது எனக்கு ட்ரை ட்ரெயின்ல போற ஒரு அமையல ஆ வாய்ப்பு அமையல அது எனக்கு சின்ன வயசு இருந்து இப்பயு எனக்கு ட்ரெயின்ல போகனு
நல்லா இருக்குங்க ரயில் பயனோ உண்மையாலுமே ரொம்ப நல்லாருக்கு அப்றோ நெறைய அங்க நெறைய வந்து நபர்களோட பேசக்கூடிய வாய்ப்பு கெடைக்கு சில பேர் வந்து நெறைய நபர்கள் பேசுவாங்க சில பேர் பேச மாட்டாங்க சில பேர் நம்ப நம்பள தெரிஞ்சவங்க மாரியே நம்ப கூட அவ்ளோ க்ளோஸா இருப்பாங்கங்க
ஆமா எனக்கு அந்த விஷயோ தா எனக்கு ரொம்ப புடிக்கு எனக்கு நா போயே ஒன்னுனு ஒரே ஒரு முற மட்டு அடம் புடிச்சி இங்கருந்து சென்னை வெரைக்கு போலா என்ன ட்ரெயின்ல கூட்டி போயே ஆகனுன் சொல்லிட்டு பொய்ட்டு வந்தோங்க அது ரொம்ப புடிச்சது எனக்கு அது திரு அதுதா சொல்லிட்ருக்கே எனக்கு அதுல புடிக்கு போங்க அப்டின்ட்டுன்னு
எனக்கு வந்து இந்த ரயில் வண் டில போறப்ப அங்கங்க விக்கறது சாப்பறது ரொம்ப பிடிக்குங்க சமோசா நீங்க வந்து சென்னை போறப்ப அந்த புட்டு செவப்பரிசி புட்டு அது வந்து விப்பாங்கங்க
எங்கப்பா
அ க ரயில்ல போறப்பங்க
அப்டிங்ளா நா அது நா போம்போது நா அததா சொன்னனே போய் ஒரு கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே இருக் கு அதாது கல்யாண ஆகியே எனக்கு இருவது வரு ஆகுது அதுல ஒரு பத்து எட்டு வருஷத் பத்து எட் பத்து வருஷோ கூட கெடையாது ஆ பத்து வருஷத்துக்கு மேலயே இருக்கு நா போய் அப்ப நா ஆசையா ஒரு முற கூட்டிட்டு போனோ அப்ப விக்கில எனக்கு தெரிஞ்சி சமோசா டீ ஆ அந்த மாரிதா இருந்தது புட்டு சாப்ட்ருக்கேனா வேளா ங்கண்ணில போறபோ அங்க ஒரு எடத்துல செஞ்சி குடுத்துருக்காங்க புட்
சரிங்க சரிங்க ஆ சரிங்க ஆமாங்க நாங்க இது ஜோலார் இப்பத்லருந்து சென்னைக்கு ஜேபி ஏழு மணி நாலு மணி போறப்ப க சுட சுட இந்த சிவப்பரிசி புட்டுன்னு விப்பாங்க ந அவ்வளோ அருமையா இருக்குங்க
ஓஹோ
ம்
சக்கர போட்டு தராங்களா வெள்ளம் போட்டு தராங்களா அப்படிங்ளா நானு ரொம்ப நாளைக்கு முன்னாடி திருப்பத்தூர்ல வந்துட்டு புட்டு வித்துட்டு இருப்பாங்க தள்ளு வண்டியில அது கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருஷ ஆயிருக்கு ஆஹா இல்ல எ ட்டு வருஷமே ஆயிருக்கு அப்போ கொஞ்ச நல்ல இந்த வடநாட் டுக்காரங்க வந்துட்டு வித்துட்டு இருந்தாங்க அரிசி மாவு புட் டு அப்போ வெல்லம் போட்டு தருவாங்க நெய்யு
நெய்யி வெல்ல அ
புடிக்கு இப்போ யாரு அந்த மாரி செய்யறதில்ல எங்கயுமே அந்த இந்த அரிசி மாவு புட்டு மட்டு எங்கயுமே கெடைக்கறதில்ல நம்ம வீட்லயே செஞ்சாதா உண்டு அதே நீங்க சொல்லும் போது எனக்கு சின்ன வயசு ஞாபக நாங்க அப்போ கோட்ரஸ்ல இருந்தோ அங்க வந்துட்டு ஒருத்தரு வீட்ல ஒரு கேரளாக்காரன்னு சொல்லிட்டு அவங்க புட்டு ஃபேமஸ் இல்லையா ஒரு வீட்ல அவங்க மட்டு செஞ்சு சி அ வித்துட்டு இருந்தாங்க கொழா புட்டுனு
அ அருமங்க அரும புட்டு வந்து எனக் கு அந்த கொ குழ கொழாயில செய்ய தெரியாதுங்க நா இட்லி லி தட்டு இருக்கு இல்லைங்ளா அதுல வந்து கேவுரு வந்து கேவுரு புட்டு செஞ்சு பசங்களுக்கு தருவங்க ஆனா எம் பசங்க சாப் படவே மாட்டாங்கங்க
ஆஹ
நான் இட்லி தட்டுல வந்து கொ தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணிட்டுங்க கொஞ்சோண்டு உப்பு போட்டு தண்ணி தெளிச்சு நல் அந்த ஈரப்ப ப்போத எல்லாத்துலயுமே ப படற மாதிரி பிசைஞ்சிப்பங்க உம் கையில் ஒட்டக்கூடாதுங்க கொஞ்சம் நல்லா மணல் மணலாக இருக்கணுங்க அந்த பதத்துக்கு நான் வந்து தண்ணி லைட்டா தெளிச்சி பண்ணிப்பங்க பண்ணிட்டு இட்லி துணி கட் கட்டுறதில்லைங்க
ஓஹோ
தட்டுலே நெய்ய தடவிட்டு
ஆஹ்ஹ
புட்டை வந்து அப்படியே இட்லி மாதிரி பரப்பி வச்சு வச்சுருவேங்க
ஓஹோ
இப்ப தட்டுக்குள்ளேயேதான்ங்க தட்டுக்கு வெளியே பரப்ப மாட்டேன் ஏன்னா அந்த அந்த சந்துலக் கீழே விழுந்துறோன்னு தட்டுக்குள்ளேயே பரப்பி வேக வச்சு அப்புறம் தேங்காவும் ஏலக்காவும் அரைச்சு போட்டு அப்புறம் சர்க்கரை போட்டு தூவி கொடுப்பங்க வேணும்னா கொஞ்சோன் ஒரு நெய் கொஞ்சம் ஊத் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க
ம் ம்ம்ம் சேரிங்க ரொம்ப நன்றிங்க என்னோட போன எடுத்து பேசனதுக்கு நா திருப்பி இன்னொரு அடைப்பு அழைப்புல பேசுறங்க உங்களோட
அ மிக்க நன்றிங்க மிக்க ன்றிங்க நன்றிங்க
வெச்சிர்றேன்
ஆ